வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் தோழி
என்ன பண்றிங்க நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நா வந்து ஆ நல்லாருக்கே கால உணவு வந்து தயார் பண்லாமானு கே
ஆரோக்யமான உணவ ப
உணவ பத்தி பேசலா ஆ கண்டிப்பா பேசலா தோழி ஆ நீங்க மொ தல்ல சொல்லுங்க தோழி நா பேசறே இந்த இப்ப தா தொடங்க போறேன் தோழி
இந்த பழைய காலத்து சாப்பாடலா பாத்திருக்கிங்ளா இந்த பழங்கஞ்சி கம்பங்கூளூ இப்ப அதெலா எங்க பாக்கறதுன் தெரியில
ஆமா யாரு சாப்படவு மாட்டேங்
ஆமா கண்டிப்பா இப்ப என்னனா ஒரு மொபைல் வந்துருக்கு ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு இது கொண்டு வாராங்க ஆ எதோ ஃபோ த்த எழுப்புறாங்க சும்மா காஃபி மட்டு போட்டு வக்கிராங்க வச்சுட்டு ஃபோன தட்றாங்க அங்கேர்ந்து அது ஆடர் பண்றா ஒடனே வீட்டுக்கு வந்து நிக்குது
ஆமா ஆமா ஆமா தோழி அப்ப வந்து பாத்திங்கனா எங்க வீட்லயே ஆரோக்யமான உணவு வந்து எப்டினா அந்த காலத்துல கம்மங் கூழு கேழ்வரகு கூழு தினை இந்த மாரில்லா நறை ய உபயோகப்படுத்துவாங்க இப்ப வந் ந்து அப்டி கடையாது இந்த ஜங்க் ஃபுட்டு பாஸ்தா நூடுல்ஸு அப்பற அந்த ம் இதுல கொண்டு வந்து ரொம்ப வந்து குண் புள்ளைங்களு குண்டு அடிச்சு போய் இருக்கறாங்க இப்பல்லா இதெல்லா நம்ம வந்து தடுக்கணும்னா பழய மாரி அத சாப்ட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணனு அத புது புதுவிதமா கேழ்வரகுல வந்து ஒரு கட்லட்ன்னு சொல்லி கொண்டு வராங்க அ அதுல பாத்தீங்கன்னா அ செஞ்சிருக்கோ நாங்களே எங்க வீட்ல எப்டின்னா இந்த பீட்ரூட்க்கு இருப்பீங்களா பீட்ரூட்டு அத வந்து பொடிசா அரிஞ்சு வச்சுக்கணு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா அ இந்த உருளக்கெழங்கு அத வேக வச்சுக்கணு வெங்காயோ இத எல்லாமே போட்டு நல்லா பெ பெசறி வச்சிரணு வச்சுட்டு அ இந்த ரஸ்குப் பவுடரு பத்தீங்களா கட்லெட் சொல்றே க பவுடர்ல பேர அத வந்து அந்த ரோலிங்க வந்து அப்டியே அதுல போட்டு எடுத்துட்டு ஆ ம் மைதாமாவு இருக்கு பாத் தீங்களா அதுல போட்டு அந்த ரஸ்க் பவுடர்ல போட்டு எண்ணெல பொறிச்சு எடுக்கணு எடுத்தா கட்லெட் அதுன்னா சாப்பறாங்க வெஜ் கட்லெட் இதையே அது வந்து ஆ சிக்கன் இருக்கு பாத்தீங்களா சிக்கன போட்டு பொடிசா அது பண்ணி செஞ்சா சிக்கன் கட்லெட்டு அது மாரி குடுத்தா நா அது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க கம்முனுு அமைதியா சாப்டுவாங்க அந்த மாரி நீங்க செஞ்சிர்க்கீங்களா நாங்க வந்து கேக்குது கேக்குது கேழ்வரகு இதுல வந்து நாங்க என்ன பண்ணுவோ கொழந்தைங்க அது சாப்டாதுங்க என்ன பண்றது வெல்லம் தேங்கா இதெல்லா போட்டு ம் ரொட்டி மாரி தட்டி குடுப்போம் சாப்டுவாங்க அப்பறம் புட் புட்டு இருக்கு பாத்தீங்களா அதுல செஞ்சு குடுப்போ கொல்கட்டை செஞ்சு குடுப்போ இந்த மாரினா சாப்டுவாங்க கொழந்தைங்க ஆரோக்கியமானத நம்ம குடுக்கலா அதே கேழ்வறகுல வந்து இது இருக்கு பாத்தீங்களா ஆ முருங்க கீரைய போட்டு வெங்காய போட்டு ரொட்டி மாரி வச்சு குடுத்தம்னா என்ன செய்வாங்க அத பெரியவங்கல்லா விரும்பி சாப்பிடுவாங்க
ஆனா எப்போ குழந்தைகள்லா எப்டி தெரியுமா அந்த பழங்காலத்து சாப்பாட குடுத்தாலுமே அவங்க சொன்ன இது எனக்கு வேண்டா இது என்னத்து நல்லாவே இல்ல இந்த மாரி சாப்பாடு வேண்டா சொல்லி தட்டி தள்ளிட்டு போறாங்க
முகத்த திருப்பிட்டு போய்றாங்க அவங்க அவங்கள ம்
பழங்காலத்து சாப்பாடு எதுமே சாப்பிட சாப்பாடு தயாரிக்கவே முடியல
இப்ப உள்ள நூறு இந்த பர்கரோ பிஸாவோ குடுத்தா சாப்ட்றாங்க அத குடுத்தா திருப்பிட்டு போய்றாங்க ஆமா நம்ம அத என்ன பண்ணானும் இந்த கோதும மாவுல்லா இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து தேங்கா திருவி போட்டு வெல்லத்த போட்டு கொஞ்ச நெய்ய ஊத்தி பெசறி இட்லி சட்டியில வேக வச்சி கொழுக்கட்டையா இல்லையா உருண்ட புடிச்சி ஆ குடுத்தம்னா ஸ்கூலுவுட்டு வந்தோனே அத சாப்டுவாங்க விரும்பி ரெண் ரெண்டு சாப்ட்டா கூட போதுமே அவுங்ளுக்கு சத்து கெடைக்கு அந்த கோதுமமாவுளை செஞ்சி தர்லா கேழ்வரகுலயு செய்லா பச்சரிசி மாவுலயு நம்ப செஞ்சி குடுக்கலா அப்றோ கீரைகள்லா கண்டிப்பா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அப்ப இந்த வட சுட்றோ பாத் தீங்களா கடல பருப்பு வட அதுல வந்து அந்த கீரைகள்லா போட்டு வடையாவோ பக்கோடாவோ செஞ்சி சாய்ந்தரத்துல குடுத்தாங்கு குடுத்தம்னா அத சாப்டுவாங்க
ஆமா
அது மாரி பால் கொழுகட்ட இதெல்லா தேங்காலா நம்ப சேத் அதனால அவுங்ளுக்கு ஒடம்புக்கு நல்லது
பால் கொல்கட்ட சாப்டுவாங்க அது நல்லாருக்குமே அதனால சாப்பலால செஞ்சா எல்லா சாப்டுவாங்க அது இனிப்பு போட்டு சாப்ட்றதுனால சில பேருக்கு அது புடிக்கு
ஆமா அப்றோ வந்து இந்த இப்ப கவுனி அரிசினு ஒன்னு வந்துருக்கு பாத்தீங்களா
என்னது
பொன்னி அரிசி அ அ காப்பி கலர்ல இருக்கு அந்த அரிசிய வந்து நைட்டு ஊற வச்சர்னு ஊற வச்சிட்டு காலைல எடுத்து அத மிக்சில பொடி பண்ணிக்கனு அதாது குருன பதத்துக்கு பொடி பண்ணிட்டு அத அப்டியே இய்ய சட்டில வந்து வேகா வச்சர்னு வெந்தோனே எடுத்து அதுல தேங்கா போட்டு நெய்ய ஊத்தி புட்டு மாரி செஞ்சு குடுக்கனு அதுல வந்து அந்த காலத்து அரசர்கள் வந்து அததா பயன்படுத் தினாங்களா அந்த அரிசிய தா யான பலோ கெடைக்கு அப்டின்னு சொல்லிட்டு அதனால அந்த மாரி இப்ப எல்லாருமே கவுனி அரிசிக்கு மாறிட்டாங்க அதுலயே வந்து வயசானவங்க என்னா பண்றாங்க நைட்டு ஊற வச்சி காலைல குக்கர்ல ஒரு அஞ்சாறு சவுண்டு ஏனா அது கொஞ்சோ வேக லேட்டாவு அதுல பூண்டு பல்லு ஒரு பத்து பூண்டு பல்லு போடுவாங்க ஆ கொஞ்சூண்டு வெந்தியம் போட்டு அந்த இத ஒரு பத்து சவுண்ட் வுட்டு எறக்கி அதுல பாத்தீங்கன்னா தேங்கா பூ திருவி போட்டு
அப்டியே கஞ்சியா குடிக்கிறாங்க
அதுவு ஆரோக்கியமான உணவு கம்பு எடுத்துக்கோங்க கம்புல வந்து நெறையா இருக்கு இப்ப கம்மங் கூளுதா செய்யனு இல்ல
ஆமா என்ன வித விதமா செய்வாங்க
அட செய்றாங்க எல்லாமே இருக்கு கம்புல அதுலா வந்து இரும்பு சத்து உள்ளது அத நம்ப எடுத்துக்லா கேழ்வறகு அதே மாரிதா நெறையா இந்த ரொட்டி புட்டு இதெல்லா நம்ப எடுத்துக்லா ஒவ்வொரு இதையு எடுத்து அது என்ன திணை இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பொங்கல் ஸ்வீட் பொங்கலு இருக்குல சக்கர பொங்கல் அத வந்து செய்யறாங்க பாசி பருப்பு அதையு போட்டு வேக வுட்டு நெய்யில எல்லாத்தையு தாளிச்சி முந்திரி திராட்ச அதல்லா தாளிச்சி அத வந்து பொங்கலா செஞ்சி திணையில ம் சாப்பறாங்க இந்த மாரி கொலந்தைங்களுக்கு அது என்னனே தெரியாது அனா நம்ம இது மாரி கொஞ்சொ ஸ்வீட்டா வெரைட்டியா செஞ்சு குடுத்தம்னா கண்டிப்பா அவுங்க சாப்புடுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா இப்போல சாப்பாடு நிறய சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு பாத்தாலே
நம்பள மாரி ஒருவ் ஏஜ்ல உள்ளவ்ங்க வயஸ் தன்னவங்கலா பெரும்பாலுமே இந்த முருங்க கீரர்க்கு பத்தீங்ளா அத உருவி போட்டு சூப் போ வச்சு வாரத்துல ஒர் ரெண்டு நாளோ மூணு நாளோ குடிச்சம்னா அந்த கை காலு வலிலா இருக் பிங் லைலு கோலி
கண்டிப்பா நாளக்கி குடிச்சிருக்க எப்பிட்னா தா முருங்கக்கீரய உருவி போட்டுட்டு கூட தண்ணி ஊத்தி எலைய மட்டு உது உதுவ மாட்டோ அந்த காம்போடிய உருவி போட்டு அதுக்கு கூட சின்ன உள்ளி இருக்குல சின்ன உள்ளியு வெந்தயொ போட்டு துளி உப்பு போட்டு அந்த தண்ணிய மட்டு இருத்து குடிப்போ அப்ப கொஞ்சொ ஒடம்பு கொஞ்சொ ஆரோக்யமா இருக்கு
ஆமா அந்த முருங்ககீர அப்பரொ பொ ங்கணி வந்து கண்ணுக்கு நல்லது அத வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலா மனத்தக்காளிக்கீர ஃபுல்லா வைத் தில்ல உள்ள புண் எல்லா ஆறு அது ஒரு நாள் எடுத்துக்கலா ம் அகத் தி கீரயு அதே மர் தா வய்த்து புண்ணலா ஆத்து அது எடுத்துக்கலா இதல்லா வந்து நம்ம வாரத்துல ஒரு நாளாது சேத்துக்கிட்டம்னா கீரை வகைகள் வந்து ரொம்ப நன் இன்னது வாழைத்தண்டு எடுத் துகுட்டம்னா நம்ம இந்த சிறுநீர் பாதகள்லா வந்து கொஞ்சொ சுத்தமாக்கிரு
ஆனா வாழைத்தண்டு கொஞ்ச வந்து தணப்புன் சொல்றாங்க செல வேருக்கு ஒத்துக்குட மாட்டேங்கிது எனக்கெல்லா வாழைத்தண்டு எடுத்தாலே ஒத்துக்குடவே செய்யாது
ஒத்துக்காது அது கூட்டு போட்டு அ பஸ் பாசிப்பருப்போட்டு கூட்டு போட்டு அது சாப் ப்லா சாம்பார் வெக்கிறாங்க
ம் நா மின்னாடி எல்லா இந்து வாழைத்தண்ட வந்து நல்லா அந்தன்னா அதுல உள்ள நாரல்லா எடுத்துட்டு அரச்சு தண்ணி மாரி எப்டி குடிக்கிறது பல்லக்கட பல்ல பட்டா கர பிடிச்சிருல்ல
ஆமா மோர ஊத்தி அடுச்சு குடிப்பாங்க இந்த வயித்துல கல்லு இருக்குல்ல அவுங்களுக்
ஆமா எனக் ஸ்டோன் ப்ரச்சன உண்டு இப்ப சரி ஆயிடுச்சு ம்
அப்பற வாழைப்பூவ எடுத்துக்கிட்டம்னா நம்ம வாழைலியே நறைய இருக்குதே அம்பளுக்கு வாழைப்பூவ எடுத்துக்கிட்டம்னா முருங்ககீரோட ம் முருகக்கீரயோட அத ஒரு பெரட்டு பெரட்டி பொரியலா சாப்
இல்ல நாங்க வந்து முங்க கீர கூட போட மாட்டோ வாழப்பூவ மட்டு தனியா எடுத் து கூட்டு மாரி வச்சு சாப்ட்றது
அதுல முருங்கக்கீரய நீங்க சேத்து சாப்ட்டு பாருங்ளே இன்னு அம்மயா சூப்பரா இருக்கு பாசிபருப்புலா போட்டு முருங்கக்கீரய போட்டு சாப்ட்டீங்கனா நல்லாருக்கு
முருங்க கீர இதுக்கு கூட சேப்போ கூலி எதுன் சொல்வீங் தெரியுமா கூனி கூலி மீனி சொல்லுவாங்க அதுக்கு கூட தோர வச்சு சாப்ட்டோ முருங்கக்கீரய
ஆ வாழைப்பூவயு முருங்கக்கீர கல்லப்பருப்பு இதல்லா போட்டு டு வட சுடுவோ நாங்க
அ
இதல்லா சாப்டுவோ நா செஞ்சு இத் மேரி நறைய சத்துள்ள உணவுகள் இருக்குது நம்ம அத வந்து எடுத்துக்குட்டா நம்ம ஒடம்புக்கு ம் இதேத்துக்கு பத் தீங்கனா அந்த செம்பர்த்தி பூ இருக்குல அத வந்து காலைல தண்ணில ஒரு டம்ளர் தண்ணில போட்டு அர டம்ளரா வரம்போது அத எடுத்து குடிக்கிணு குடுச்சா இதயத்துக்கு நல்லது இந்த ரத்த குழாய் அடைப்புல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீ பண்ணி குடுத்துரும் அது இது மாதிரி ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குது அத நம்ம வந்து கரெக்டான முறையில பயன்படுத்தினோம்னா ஆரோக்கியமான உண ஆரோக்கியமான உணவ நம்ம எடுத்து கத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமான உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும்
சேரி தோழி உங்கள்ட பேசுன ரொ நா மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன் ஆஹ் சேரி